ஹலோ வணக்கங்க
வணக்கம் எபடி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ இப்பதான் சாப்ட்டு உக்காந்தே
ஓ
காலேலருந்து நறைய வேல சரி இப்ப அது மறுபடி கண்டடினியூ பண்ணணும்
ஓகே ஓகே என்ன மாரி வேல செஞ்சீங்க
காலைலயே கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் இருந்ததுங்க அந்த ஆபிஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லன்சு சாப்பிட்டு சுமாட்டி சாப்ட அப்ற கண்டடினியூ பண்ணலான்னு வெயிட் பண்ணேன்
இப்டி பைல் செக் பண்ற ஃபைல் செக் பண்ணணுங்களா ஆஃபீஸ் ஒர்க் நா ஃபல்ஸ்
ஆமா ஆமா எல்லாமே ஆன்லைன்லயே பண்றது தாங்க
ஓ ஓகே ஓகே உங்களுக்கு எப்டி ஜாப் எப்டி போகுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா இல்லை ஹாப்பியா இருக்கா
ஆ ஒன்னும் பிரச்சன இல்ல நல்லாதா போகுது என்ன வீட்ல சும்மா இருக்கற நேரம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதா மைண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு
நல்ல விஷ்ய நல்ல விஷ்ய ஓகே அதுக்கப்புறம் ஆப் நான் ஒன்னும் பண்ணலங்க வீட்டுல சும்மத்தான் இருக்கேன் ஏதோ வ்சம் எக்ஸாம்க படிக்கலான்னு சும்மா புக்க பபொரட்டிட்ருப்பே ஓகே ஓகே நல்ல விஷயம் நல்லா படிங்க ம் தேங்க்யூ சாப்டிங்ளா ஆ சாப்ட்டேன் சாப்ட்டேன் சாப் முடிச்சாச்சு சாப்பாடு எல்லாம் முடிச்சாச்சு ம்
ம்
டயங்க நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்து கிளைமேட்டல்லாம் ஆடி மாசத்த விட ஆடி மாசம் எதுமே வரல
ஆ
ஆனா அத விட மோசமா இருக்கு கிளைமேட்டு்
மோசமான
காத்து காத்து காத்து செம்ம காத்து ஒரு துணிக்காய வக்க முடி ல ஆமா நம்ம நம்ப போனா என்னய அடிச்சுட்டு போற மாரி இருக்கு காத்து
நிஜமாவ அப்டிதான் காத்தடிக்குமா
உண்மயாலுமே அப்டிதா காத்தடிக்குது என்னால துணிக்காய வக்க முடில இப்ப நா நின்னன் நனச்சுங்க இந்த படம் பாத்துருக்கீங்ளா அழகிய லைலா
ஆமா
அந்த மாரி வருதுங்க ரம்பாவோட ஸ்டெப்ஸ் எப்டி இருக்கு நம்மஸ் நா ஸ்டெப்பே போடலங்க பாட்டு போடலங்க
ஆ
ஆனா காத்து அப்டி அடிக்கிது
ஏங்க நல்லா இருக்குங்க எனக்கு இந்த மாரி காத்தடிக்கிற எடத்துல்லா ஒக்காந்துட்ருக்கணு அப்டினா ரொம்ப புடிக் தூங்க
அ நல்லாருக்கூ ஒரு அர மண் நேரோ அடிச்சா நல்லாருக்கூ காலையிலர்ந்து நைட்டு வரையு பொழுதனைக்கு காத்தடிச்சா
ஐயோ சூப்பரா இருக்குமே வீட்ல ஏசி பேனே
ஏ ந எக் அது கரெக்டுதா அது உண்மதா நீங்க சொல்றது இன்னு என்ன பிரச்சனனா துணி எங்க வீட்ல காய வச்சிட்டு எடுக் குறப்ப மூணாவது வீட்ல போய் எடுக்குற மாரி இருக்கு
ஆஹா அப்ப நீங்க இனிமே என்ன பண்ணுங்க எடுத்த ஒடனே போய் மூணாவது வீட்ல காயப் போட்ருங்க கரெக்டா அது உங்க வீட்டுக்கு வந்துரு
நல்ல ஐடியா இல்ல சே இந்த ஐடியா தோணாம போச்சே கரெக்ட் கரெக்ட் பண்ணர்ர பண்ணிர்ர ரெண்டு கிளிப்பு போட்டாலுமே பறக்குது
ம் ம் அப்டி இல்லனா ஒண்ணு பண்ணுங்க துணியெல்லா காய போட்டு அப்டியே புடிச்சிட்டே நில்லுங்க கண்டிப்பா பறக்கவே பறக்காது
ஏங்க நானு சேந்து மூணாவது மாடியில போய் விழுவங்க அப் அப்புடி அடிக்குதுங்க காத்தூ
ஆஹா ஏங்க கேட்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக் து காத்தடிக்கிறதுங்கற்து
உண்மையால்மே நல்லாருக்கு அதாவது கொஞ்சொ நேரோ அடிச்சா பரவாயில்ல உங்க ஊர்லெல்லா ஆடி மாச காத்து எப்டி அடிக்குன் தெரியல உண்மையாலுமே இந்த காத்துக்கு எங்க அம்மி கூட நவந்துரு அந்த மாரிருக்கு
ஆஹா எனு உங்க காத்த வந்து நா பீல் பண்றதுக்கே உங்க வீட்டு வீட்டுக் வரணுன் ஆசையா இருக்குங்க
உண்மையா நீங்க வாங்க வாங்க ஒண்ணுமே இல்லங்க நா வந்து உள்ள டோர் லாக் பண்ணிட்டே வெளிய ஜன்னல் வந்து அந்த காத்துக்கு அதுவே ஓப்பன் ஆயிடுச்சீ அந்த சந்துல வரக் காத்து ஏ பெட்ரூம் கதவப்போய் டப்புனு போர்ஸுக்கு அவ்வளோ போர்ஸுக்கு அடிக்கிற அடி கீ செவுரு இருக்குல்லையா செவுரூ
ஆமா
தபதபன் பேந்து விழுது
என்னங்க பேய் படோ மாதிரி சொல்றீங்க
ஆமா இத வந்து என்ன சொல்றது அந்த மாரிதா இருக்கு
ஜன்னல் தெறந்து காத்து வந்து கதவ அடிச்சி கதவை அடி ச்சதுனால செவுரு பேந்து விழுந்தூ
ஆமா ஆமா இது கொஞ்சம் பில்டிங்கு கொஞ்சம் அது ஒரு இது அந்த அளவுக்கு போஃர்ஸ் அந்த வைப் வைப்ஆகி
ம்
அந்த அதிர்வுல நா சொல்றது குட்டி குட்டிசா பேந்து வந்து விழுதுன்ற ஆ ஆமா ஆமா ம் அந்த அளவுக்கு காத்து நாங்கலா வந்து கதவு யாரு சாத்தவே வேணா அதுவே தன்னால டொப்புனு சாத்திடு
ம் ம் காத்து மட்டுமா அதாவது ஒரு ஈரப்பதமான காத்தா இல்ல ரொம்ப சூடா
இல்ல இல்ல அதாவது எங்க ஊர் பொறுத்தவரையு நீங்க எவ்ளோ கொழுத் துற வெயில போனாலும் இந்த வந்து டூ வீலர்ல போறப் ப்ப எதிர்காத்து ஜில் ஜில்ந்தா இருக்கும்
ஐயோ கேட்கவே ஜில் ஜில்னு இருக்கே எனக்கு
உண்மயாலுமே அதாவது என்ன வெயில் அடிக்கட்டும் நீங்க டூ வீலர்ல ட்ராவல் பண்றப் ப்ப அ எதிர் காத்து வந்து ரொம்ப ஜில்ன்னு இருக்கும் கிளைமேட் நல்ல எதம் நல்லா இருக்கும் இந்த சினிமாலல்லா இப்போ ஒரு ஹீரோயின் ரேஞ்சுல ஒரு முடியெல்லா பறந்தா எப்டி இருக்கும் அந்த ஒரு பீல் பண்லா இந்த டூ வீலர்ல போறப் அந்த மாரி ஒரு நல்ல பீல் பண்லா
ம் ம்
நல்லாருக்கும் அந்த மாரி கிளைமேட்டு ஆ காத் மத்த நான் நல்ல ஏசி காத்து மாரி தாங்க இருக்கு
ம்
நீ வந்து ஏசியே போடவே வேண்டாங்க
சூப்பருங்க
அப்டியே நின்னுக்கலாம்
ம் ம்
ஆமா‌ அந்த அளவுக்கு நல்ல ஜில் ஜில் ஜில் ஜில் நல்ல காத்து
இப்டி ஒரு கிளைமேட் இருந்தா நாலாம் அந்த ஊர விட்டு எங்கேயும் போமாட் டே அதே ஊர்ல தான் இருப்பே
உண்மையாளுமே நீங்க சொல்றது கரெக்ட் தான் அ எப்பயா ச்சி இந்த மாரி தான் நல்லா இருக்குமா எப்பயுமே இந்த மாரி பண்றப் ப்ப இந்த துணி காய வைக்கிறது இந்த இந்த மாரி சில விஷயங்கள தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு
சேரி
எடுக்குறப்ப
ஆ
நா எடுக்குறப்ப பாத்தீங்கன்னா மத்தவங்க துணிதா எ கைக்கு மாட்டும்
சேரி
ஏனா காத்து அவ்ளோ பலோ
ஆ ஆ
அந்த சொல்றே நாங்கல்லா வந்து பாத்தீன்னா ஒரு எட்டு ஏழு எட்டு பத்து குடுத்தனம் இருக்கு அ ஏ துணி மட்டு நா காய வக்கு க இது இருக்காது அ மொட்ட மாடி லே எல்லாரு துணியும் அங்கங்க இருக்கும்
ம் ம்
ம் ம் ஆ ஒன்னாசீ கிறமே காஞ்சிரூங்க அதெல்லா காத்துக்குலா போ கா துணியிலா காஞ்சிரூ ஏ வெயிலே வேணாங்க காத்துலை காஞ்சிருது
சேரி சேரி மழை காலங்கள்லா எப்பிடி இருக்குங்க
மழக் காலத்துல ஜோனூ பெய்யாது
ம்
தூறிட்டே இருக்கு
அப்பயு காத்தடிக்குமா
ஆ மழ வராத்துக்கு முன்னாடி காத்தடிக்கூ நாங்க மொட்ட மாடியில இரு கதுனால ரெயின்போ நல்லா பாப்போ ரெயின்போ பாப்போ மழை ஓட வீவ் நல்லா இருக்கு பாக்க வேற எங்கயாச்சு ஆப்போசிட் சைடு மழ பெய்ற மாரி இருந்து சின்னா இங்கந்து பாத்தாலே அது தெரியு அதோடைய பெய்ர ஒ அந்த அறிகுறிகள் தெரியு
ம் ம்
அந்த நேச்சுரல் சீனரியே நாங்க நல்லா பாப்போ இந்த இந்த சன்ன ரைஸ் தாகுற அந்த என்ன சொல்றது அந்த வானத் துலந்து ஒரு ஆரஞ்ச் கலர் எல்லோயிஷ் ஆரஞ்ச் கலரா இருக்கு இல்லையா அப்டியே சன்னு வெளிய வரது ஆமாமா ரொம்ப நல்லாருக்கு நைட்டான அந்த இந்த நீங்க சினிமால பாக்றப்ப எப்டி இருக்கு நிலா பாத் தி மேகோ அப்டியே க்ளோஸாயி இருக்கு அப்டியே ம் மெ மெல்ல நகர்ந்தா நிலா தெரியுல்ல அந்த மாரி சீன் எல்லா மே இங்க எங்க வீட்டு மொட்ட மாடியிலந்து ரொம்ப அழகா தெரியு
ஓ சே ஓகே
நாம்
நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயோ உங்ககிட்ட ஷேர் பண்ணோன் தோணுது எனக் காலையில வாக்கிங் போயி டு வருவே எங்க வீடு வந்து ஏற்காடு அடிவாரோ பக்கத்துலதா இருக்கா சோ நா நடந்து வரும்போது பாத்தனா அந்த ஏற்காடோட ஒரு ஃபுல் வியூமே தெரியு ஒரு ஒரு சர்டைன் ஒரு எடத்துல நடந்து வரும்போது அப்டி பாக்கும்போது பாத் தா மழையெல்லா இருக்கூ அதுல ஒரு கூட்டமான மேகம் அது அப்டியே அந்த மலைய மோதிட்டு நக கந்து போணுச்சி எனக்கு அத பாக்கும்போது எப்பிடி தோணுச்சினா ஒரு வெள்ளை மயிலுடைய தோகை வந்து அந்த மலைய அப்டியே தொட் டு வருடிகிட்டே நகந்து போன மாரி ஒரு ஒரு ஃபீல் வந்தது
ஆம்
பாக்க ரொம்ப அழகா இருந்தது அந்த மேகம் வந்து அந்த மலைய தடவி வருடி குடுத்து
ம்
செல்லம்மா பேசி
ஆமாமா ஆமா நீங்க வா அவ்வளோ வருணிச்சி சொல்றத பாத்தா நீங்க நெறையா கவிதெலா எழுதுவீங்க போல
கவிதை எல்லா எழுத தெரியாதுங்க இயற்கைய ரசிப்பே
நல்ல விஷயோ நல்ல விஷயோ அதே மாரி எங்க ஊர்ல இய இ ஏழு மணி ஆனாலு இருட்டவே இருட்டாது சாந்தரோ அஞ்சு மணி மாரிருக்கு
அப் அப்படியா
உண்மையாவே
குளிர்காலங்கள்ல வெயில் காலத்துல நீங்க சொல்ற மாரிதா எல்லா ஊர்லயு இருக்குது
எனங்க இப்ப நேத்து ஏழு மணியாயு பளுச்சுன்ருக்கு வானோ
ஐயயோ
நா வெளிய லைட்டே போடல அவ்வளோ வெளிச்சமா இருந்துச்சு ஆ நாய் அப்டியே ஒரு ஏழு ஏழ்ற மாரி மேலேதா அப்டியே இருட்டுது
சேரி சேரி
மின்னல்லா நீங்க சொல்ற மாரி அந்த மழ காலத்துல அஞ்சே முக்கா ஆறு கல்லா இருண்டுடு
ஆஹ் ம்
போ மணி ஏழானாலு ஓ ஏழு மணியா இப்பிடி இருக்கு பளு ச்சின்ருக்குன்ற மாரிருக்
அப்ப காலையில விடியிற நேரோ எப்போ
விடியிறது அது அஞ்சு அஞ்சரைக்லா விடிஞ்சிருது
அது சீக்கரோ விடிஞ்சிருது
உம்
பகல் நேரம் ம் ம்
ஹா அதாவது அ மெல்ல மெல்ல மெல்ல அப்டியே சூரியன் உதயமாகுற
உம்
இது வந்து ரொம்ப அமைதியா சைலெண்ட்டா
உம்
நல்ல அழகான ஒரு குயில் மயில் கத்துறது குருவி கத்துறது
ஆ
அதெல்லா அப்டியே அழகா வரு
நீங்க மயில் கத்தி கேட்ருக்கீங்ளா
இங்க நாங்க மயில் கத்துறது என்னங்க மயிலோடவே நாங்க வாக்கிங் போவோ நீங்க ஒரு இந்த பாட்டுக் கேள்விப்பட்ருக்கீங்களா வெயிலோடு விளையாடுன்ற மாரி நாங்க மயிலோட விளையாடி மயிலோடவே வாக்கிங் போவோ நாங்க ஆ ஆ வரு வரு எங்க எங்க மொட்ட மாடியிலருந்து பக்கத்து மொட்ட மாடிக்கு ஜம்ப் ஆகு அங்கயே தோகைய விரிச்சிட்டு போகூ
உம் ஷ் ஏதாவது சாப்பிட்றதுக்கெல்லா குடுப்பீங்களாங்க சாப்பட்றதுக்கு வெச் ச்சா சாப்டுமா
அ நாங்க எதுவு வெக்கல நாம்ப ரோட் ட்ல எப்டி மனுஷ நடமாடிட்டே போவோ அந்த மாரி மயில் பாட்டு தனியா எங்க தெருவுல போயிட்ருக்கு
ஏய் நல்லா இருக்குங்க மயில் என்ன சாப்டுன் தெரிஞ்ச அத கொஞ்ச வெச்சு பாருங்களே சாப்டுதானு
அது ஒரு எடத்துல இருக்காதுங்க எங்க மொட்ட மாடிக் தாவு கீழ தாவு ஒரு நாள் எங்க ஜன்னல் எங்க கதுவு பக்கத்ல பெரிய ஜன்னல் ருக்கா அஞ்சுசு ஜன்னல தட்டிட்டிருந்துச்சு
ஆ
நா இங்கள் பசங்க வெளையாட கீழ போறப்ப ஆப்போசிட் வீட்ல வந்து ஒரு காலி எடோ அங்க கார் பார்க்கிங் பண்ணி வெ ச்சிருந்தாங்க அப்போ அங்க ஒரு மயில் வந்து அ அத் தோடைய இமேஜு அத பாக்குது அது ப்ரதிபலிச்சு பாத்துட்டு